அலோ ஆ சார் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க மேடம் சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க
சார் ஒரு ஹெல்ப் வேங்க அ சார் என்னோட பிரண்டோட சிஸ்டர் சார் என்ட ஃப்ரெண்டோட சிஸ்டர்க்கு மேரேஜ் ச்சி வெச்சிருக்காங்க சார் ஆ நா வந்து கேள்வி பண்ணங்க நீங்க உங்க பிரண்டோட பிரெண்டோட சிஸ்டருக்கு ஏதோ சீர்வரிச செட்டு அப்புறோ பாத்தீங்கன்னா பீருவா கட்டல் எல்லா வாங்கி கொடுத்ததா கேள்விப்பட்டாங்க நல்லா தரமா இருந்து ச்சுன்னு சொன்னங்க குவாலிட்டியா இருந்துச்சு அப்டின்னு சொன்னாங்க சார் அதா சேர் ரி அவுங்க எங்கிட்ட கேட்டாங்க எங் நல்லா இருக்கணு அப்டின்ட்டு அப்ப நா சொன்னே செரி இருங்க எனக் தெரிஞ்சவர் ஒருத்தரு இருக்காரு அவரு அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு அவரு தா சொல்லி வாங்கி குடுத்துருக்கறாரு அதெல்லா பொருளுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம வேணா அங்க போய் பாக்கலாங்கன்னு சொல்லிருக்கேங்க எப்டிங்க சார் கட் டல் பீரோல எந்த மாரிங்க சார்
மேடம் அது எல்லாமே ஹெவியா தா இருக்குங்க கட்டலெல்லா எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஹெவியா ஆ நீங்க ஆர்டர் பண்ணாலுமே அந்த மாரிதா இருக்கு ரெடிமேடாதா அப்டி இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு வெயிட்டாவு இருக்க ரே ரேட்டு வந்து கம்மியா இருக்கு அவரு ரொம்ப பழைய காலத்த ஆளுங்க ரொம்ப ப்ராபிஃட்ல வச்சுக்கறதில்ல ஆஹ் லா கம்மி ரேட்டுக்கு குடுத்துருவாருங்க
அவங்கிட்ட எல்லாமே இருக்குதாங்க சார்
அப்ப கட்டலு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேரு
செரிங்க சார்
ஆ மத் அந்த பர்னிச்சர் ஐட்டம் மட்டும் இருக்குங்க வேற உங்களுக்கு சீர் வரிசை வேற தேவை இரு ஆஹ் அதுக்கும் அதுக்கு கூட நமக்கு ஒரு ஹோல்சல் கடை இருக்குங்க அங்யே குடுத்துல்லா அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு பொருள் எல்லா இந்த இந்த சில பொருள்லெல்லா கீழெல்லா பாத்தீங்கன்னா வெய்ட்டு வெக்காதப்பா
ஆமாங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு நம்ம யூஸ் பண்ணோனா
ஆமா ஒடிஞ்சிரும் வளைஞ்சிரும் அந்த மாரி இருக்கும் இங்க வந்து ரேட் கம்மியா இருக்கும் எல்லாமே குவாலிட்டியா திக்ன திக்னஸ்ஸா இருக்கு நீங்க அதுல தாராளமா யூஸ் பண்ணலா குடுத்தாலயுமே எடுத்துட்டு போனாலுமே நல்ல பேரு சொல்லு ஒரு இருவது வருஷமாது தாங்கும்
அப்டிதாங்க சார் அப்டிதான் அவுங்க சொன்னாங் அவரு வாங்கி குடுத்தாரு பொருள் நல்லா இருக்கு பாத்திர பண்டங்களு நல்லா இருக்கு பீர்வா கட்டலுமே நல்லா இருக்கு ரெடிமேடாவும் வச்சிருந்தாங்க நாங்க வந்து அவங்களே செஞ்சு ஆட ஆர்டர் நம்ம குடுத்தோம்னா செஞ்சும் குடுக் க்கறாங்க செஞ்சுமே வச்சிருக்காங்க ஆனா இவ் உங்க வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து ஆடர் தா குடுத்தாங்களாமா சார் அதயு சொன்னாங்க ஆர்டரு குடுத்துதான் செஞ்சோம் எல்லா பொருள்லெல்லா நல்லா இருக்கு பொருளு செய்யறதுக்கு ரேட்டுமே பரவாயில்லதாங்க மத்த பக் ப நம்ம விசாரிச்சதோட இவங்க கிட்ட நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாருங் சார் சரி அதனாலதா அதா செரி கேட்டுக்லா அப்டின்ட்டு இருகேங்க சார்
அதா மேடம் எல்லாமே இருக்குங்க நான் அதல்லா பண்ணிக்கலா அத சீர்வருச செட்டுன்னே தனியா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலா இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்கள வந்துட்டு உங்களுக்கு எது தேவையோ
ஆஹ் செலக்ட் பண்ணி கூடி எடுத்துக்கலா இல்லைங்களா
ஆமாமா அது வந்து ஒரு சில பொருளு பாத் தீங்கன்னா பீஸ் கணக்குங்க அஹ் சில அப்புறம் பாத் தீங்கன்னா வெயிட்டு கணக்கு போடுவாங்க
செரிங் சார்
ஆஹ்ர ரெண்டு இதுல இருக்கு நீங்க நீங்களே செலக்டிவா எடுத்துக் னீங்கன்னா உங்களுக் கொஞ்சோம் திருப்தி ஆயிரும்
ஆஹ் ஆமாங்க சார்
இக்கறத பார்த்தாலு எல்லாத்துலயு ஒண்ணு ரெண்டு தான் இருக்கு நீங்கன்னா உன்னோ ரெண்டு சேர்ந்து கூட எடுத்துக்கலா இல்ல நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு வருவீங்க இது இத எடுத்துக்கலான்னு அந்த மாரி அத மட்டு எடுத்துக்கலாபட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கலாங்க உம் அவங்க ஒரு அஞ்சாறு செட்டு வச்சிருப் பாங்க ரேட் வைஸா அதுல பாத்தீங்கன்னா எறத் தா ஒரு நாலு பொருளு அஞ்சு பொருளு மட்டு ஆட் ஆயிருக்கு மீதி எல்லா பாத்தீங்கன்னா காமனா எல்லா ஒரே மாரி தா வரு அதனால நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு வந்து ஆஹ்ம் அவுங்களோட பட்ஜெட்டுக்கு என்னமோ பத்து போய் எடுத்துக்கலா அந்த மாரி வச்சுக்லா
பாத்திர பண்டோ வாங்க ஒரு எழுவதாயிரரூபா ரெடிப் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னாங்க சார் அப்றோ பாத்தீங்கன்னா இந்த பீரோ கட்டலுக்குல்லா அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூவான்ற மாரி சொல்லிருந்தாங்க சார் அதுக்குள்ளயே முடிச்சுக்லாமாங் சார் அது மேல எது அமௌண்ட் வருங்ளா
ஏங்க அதுவே ஜாஸ்தி தாங்க நீங்க அதுக்கு போக வேற எது வேணாலு நீங்க வாய்ன்க்லா அந்த மாரி
அப்டிங்ளா சார் சேரிங் சார் சேரிங் சார் ஆ பொருள்
வாங்க நல்ல பொருளாருக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாருக்கு மத்த
அது தாங் சார் ரேட்டு கூடி பிரச் ச்சனை இல்லைங் சார் பிரச்சனை இல்லைன்னா ஆ பொருளுக் தகுந்த ரேட் இருந்துச்சுன்னா கூடி ஓகேங் சார் நம்ம வந்து வாய் எடுத் நம்ம வந்து ஒருத்தருக்கு ரெக்மெண்ட் பண்றோனா அது கொஞ்சோ நல்லாருக்ணு இல்லைங்சார் அது வந்து நம்ம நாளைக்கி நம்மள தேடி நாலு பேர் வரணு நீங்கதா வாய்ன் குடுத்தீங்கன்ற மாரி சொல்லணு நம்ம வந்து இன்னக்கு வாய்ன் குடுத்துட் நாளைக்கி சீ இவ வளா இவ சொன்ன பக்கோ போய் வாங்குனா அது நல்லாவே இல்ல அந்த மாரிலா சொல்ல கூடாதுங் சார் அதனால தா நா ரெண்டு மூணு கட சொன்னேங் அவுங்களுக்கு புடிக்கல அத நா விசார்ச்சுட்டு சேரி இவுரு ஒருத்தருக்கு இவுங்க ஃப்ரெண்டுக்கு வாய்ன் குட்றாங்க நீங்க வேணா நா அவுருட்ட கேட்டுட்டு சொல்றேன் சொன்னங் கேட்டுட்டு உங்களுக்கு நா பண் ஃபோன் பண்றேங்க ப்ப வந்து அங்க வந்து பாருங்கன் சொன்னாங்க சார் அவுங்கவுங்க பழக் த்தமாங் சார் செய்றவரு பீரோ கட்டில் செய்றவரு
நம்மள தா பழக்கனா ஆ இருக்குமா அது யாரோ ஒருத்தர் ஒருத்தர் இருக்காரு மேடம் அ எல்லா இந்த மாதிரி தா பழக்குவாங்க மேடம் நம்ம ஆ இருக்காங்க மேடமா அதே ஆள் இருக்காங்க அவுங்களு ரேட்டு கம்மியா பண்ணி தராங் ஸ்பேர் இல்லைங்க ஒங்களுக்கு உட்டுல உட்டுல
ஆ உட்டுல உட்டுல அதுதா வேணுங் சார் அதுதா வேணுங்க
ஆ உட்டுல பண்றதாங்க அது ஆள் இருக்காங்க அவுங்க நீங்க ஷோரூமோட இங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரேட்டு கம்மியா தா வருங்க
சேரிங்
நீங்க ஷோரூம்ல ப்ப ஒரு ஆ முப்பதாயிரூபா ஷோபா எடுக்றீங்கன் வச்சுக்கோங்ளே இங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா கம்மியாதா வரு அத எப்டி பாத்தாலு ஒரு எட்ரூவா ஒம்போரூவா டிஃப்ரென்ட்ல வருங்க
ஆம் சேரிங் சார் சேரிங் சார் நீங்க கூடி உங்க ஃப்ரெண்டுக்கு ஆ அது எவ்ளோங் சார் ரெண்டு லட்ச ரூவாக்கு வாய்ன் குடுத்தீங்ளாங் சார் பொர்ளு சீர் வரிச மட்டு
ஆமமா அப்டி வா இல்லெல்ல அது பாத்தரோ மட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆ எய்ட்டின் ஃபைவ் அந்த மாரி வாங்னேங்க
சேரிங் சார்
அப்றோ வன்ட்டு அந்த வ கட்டுலு பீரோ அது தனியா போய் வாங் னாங்க ஆமாங்க அதுக்கப் புறமா வன்ட்டு போயி இந்த வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு அதுவு போனாங்க எல்லா செஞ்சே அவுரு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவாக்கு முடிச்ட்டாரு அவுரு பட்ஜெட்டு ஒரு மூணு மூ மூணு இருவது மூணு அம்பது வரைக்கு வச்சிருந்தாருங்க நா கொண்டு போன எடத் துல மேக்சிமம் இதெல்லா அவருக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவாலா முடிஞ்சிருச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா இருன்ச்சு
சேரிங்க சார் பரவால்ல இப்படி தானங்க சார் வேணு
ஆ அந்த மாதிரிதா ஆயிப்போச்சிங்க அப்புறோ அவரு சொன்னாரு பரவால்ல நீங்க வந்தது எனக்கு நெறயா ஆ மிச்சமாயிருச்சு அப்படின்ட்டு ஹோட்டலுக் கூட்டிட்டு போய் ஆ சாப்பாடு வாங்கி குடுத்தாருங்க
சேரிங்க சர் சேரிங்க சர்
ஆ அப்புற மேம் உங்களுக் கு இந்த மாரி உங்க ஃப்ரெண்டுக்குங்களா பண்ணி
ஆமாங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிங் சார் இப்ப ஒரு ஒன் வீக்ல முடிச்சிருவாங்க சர் மேரேஜு செரி அதுக்கு முன்னாடியே இத கொஞ்ச விசாரிச் வச்சிட்டோம்னா வாங்கி குடுத்து வாங்கி எல்லா வச் வச்சிட்டோம்னா அது பொண்ண அனுப்புவாங்க இல்லைங்களா சார் அப்ப அனுப்பி விட்டா கூடயே வச்சு அம்ச் ச்சிறலான்ட்டு சொன்னாங்க சார் சார் அப்றோ இந்த குத் குத்து விளக்குல்லா அங்கயே இருக்குமாங்க சார்
மேம் அங்க அங் ஆ அங்க எல்லாமே இருக்கு அங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு செ சில்வர் இருக்குது செம்பு இருக்குது பித்தாள இருக்குது இரும்பு செம்புல நீங்க வடச்சட்டி கேட்டாலு கெடைக்குது எல்லாமே எல்லா ஏ டூ செட் ஏ டூ செட் எல்லாமே இருக்கு அங்க
ஆ சேரிங்க சார் நம்ம அப்ப அதுக்குள்ள போனாலே வேற எங்கேயு போ வேண்டா இல்லைங்களா
வேண்டா நீங்க மிக்சி எடுக்கிறதா இருந்தாலு செரி கிரைண்டர் எடுக்கிறதா இருந்தாலு செ ஒரு தவா எடுக்குறதா இருந்தாலு செரி எல்லாமே ஒரே கடையில வந்துரு மத்தபடி இனிமே நீங்க ஃப்ரிஜி வாஷிங் மிஷின் வாங்கனா மட்டு நீ வெளியில வரணு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ அப்புறோ அந்த வேற நீங்க என்ன அதா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாரி எலக்ட்ரானிக் ஐ ட்டோனா நீங்க இந்த சைடு வந்துருனோ ஆ அப்போ மொத்தமா மத்தபடி எல்லா எல்லா நம்ம ஆள் இருக்காங்க குடுத்துருலாங்க
சேரிங்க சார் சேரிங்க சார் அப்ப நா ஆ சேரிங்க சார் நா அவுங்ககிட்ட பேசிட்டேங்கு சார் எப்ப என்னங்குறத பத்தி கூப்பிடுறேங்க சார் கண்டிப் பா உங்கள கூப்பிறேங்க சார் ஆஹ் சேரிங்க சார் சேரிங்